பா கெ
சாபர்ற இப்ப தா
என்ன சாப்பறையா செரிமா பாப்பா தூங்கிட்சா இந்த நேர் தூங்குற நேரமா
அது காச்சல்மா
செ
அதனால தா இப்பதா சாப்டவே விட்டா
உங்க ஆஸ்பத்திரிக் போய்ட்டு வந்திங்ளா
முந்தானேத் நைட்டே போய்ட்டு வன்ட்டமா ஒரே வைரல்ஸ் ஃபீவர் தா நாள் நாளைக் மருந்து குடுத்துருக்காங்க அது ஊத்துங்க
ம்
காரமா இனிப்பா எதும் குடுக்க வேண்டா சுடுதண்ணீயே குடுங்கன்னு சொல்லிப் இருக்காங்க
செரிமா செரி மாப்ள
அவரு வேலைக் போய்டார்மா இன்னிக் சீக்ரமாவே போய்ட்டாரு ஆறு மணிக்கே
ஆ அப்டியா செ செரிமா செர் செர் பாப்பாவ பாத்து பத்தரமா
செரிமா
ன்னு தண்ணிக்குள்ள நின்டு விளையாட போற
ம் ஆக் கா தண்ணிப்பிலயேத வெளா ஆடுது
ம் பாத்து பாத்தரமா வச்சுக்கோ குழந்தைக அப்பிடிதாமா இருக்கு நீ இத கொஞ்சோ பாத்து வச்சிக்கணு
ம் அதா நானே இப்ப போன்த வேலைக் ஃபோன் பண்ணி வரலன் சொல்லிலா தரா
சேரி கொழந்தை பாகக்கணுல்லப்பா மெய்னா
உங்க மாப்பிள்ளப்பாத்தா சொல்றாரு த்தா வீட்டுல வயசானவங்களையு வச்சிருக்கோ குழந்தையு வச்சிருக்கோ கால்ல அன்எக்ஸ்பெக்ட்டடா நமக்கு இதுனா முன்னா நாலே நம்ம லீவ் சொல்ல முடியுமா அப்பிடின்னு கேட்டுதா சொல்றாரு
க அவர் கேட்டது கரெக்ட் தான பாப்பா உ மாமனருக்கு ஒடம்பு செரில்லாம இருக்குது கையில நம்ம குட்டி பா ப்பார்க்கறா கோசிக்கணுமல்லப்பா
ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ள வந்துட்டோன்னா
ம்
வ் போட்டுதா ஆகணு இப்பழுதிக்கு நீ தம்பியோட வேல என்னன்ன தம்பிக்கிட்ட போய் எதாது வீட்ல இருக்க வே பாக்கறமா வேல ஏதா இருக் த்த என்ன எதுன்னு கேளு ஒரு பத்து நாள் அந்த வேலைய பாரு
ம்
ட்டகனா நீ வெளி வேலைக்கு போவியாமா
வி சரி
அப்பிடிங்கறாரு
சேரி அவர் சொல்றது என்னன் பாத்தா அவருக்கு சொல்றததா கேளு அத கொஞ்சோ கரெக்டா இப்பிதிக்கு அதா கரெக்டா இருக்குன்னு எனக்கு தோணுது
நானு யோசிச்சே எனக்கு அதுதா கரெக்ட்ன் தோணுது
என்ன சமைலு
அவர் இன்னிக்கு ஆறு மணிக்கே போயிட்டருமா சமைல் எது செய்யல
ம் பாப்பாக்கு என்ன குடுத்த
நம் பாப்பாக்கு தோச குடுத்தம்மா
அவரு எங்க ஹையரு ஆஃபீஸர் வந்துட் டு எங்க ஃபங்ஷ் டின்க கூட்டிட் பேயிர்காரு
செரி
ஆ நீங்க போய் சாப்புடுங்க போங்க ஃபஸ்ட் நீங்க போய் சாப்டுங்கன்னு சொல்லிட்டு மொட்டைய சொல்லிட்டு போய்ருக்காரு
க்கும்
அப்பற வந்துட்டு சாப்டிங்ளான்னு கேட்டாராமா மண்டவத்துல போய் சாப்ட சொல்லிர்க் டரு
ம்
அவனுக்கு கேக்குறார அவுரு ஏங்க ஆயிரத்தைநூறு ரூவா மொய் வச்சிருக்க நா சாப்ட மாட்டனு சொல்லிதா உங்கள பேய் சாப்டுங்க சாப்டுங்கன்னு சொன்னாங் சாப்ட்டு இருந்தாவாச்சும் ஏ மனசு ஆறிருக்கும்ல அப்டின் கேக்குறாரம்மா ஆனா பரவால அவரு சாப்பலன்னு சொல்ட்டு அண்ணபூர்ணால அங்க நிறுத்துங்க சாப்ட்டு போவீங்களாமா அண்ணபூர்ணா அங்க இங்கன்னு நிறுத்த சொன்னாராமா
ம்
இவருதா இல்லங்க பரவாலங்கன்னு சொல்ட்டு வன்டாராமா
சாப்புட்டு வந்துருக்கலாம்லா பா
வேண்டப் பா அது நல்லா இருக்காது மரியாதையா இருக்காது பன்டர் அவுங்க நமக்கு நமக்காக அவுங்க யோசிச்சு ந ம வண்டி நிறுத்துங்க சாப்டுங்கனு சொல்றதே பெரிய விஷ்யோ
ம்
அத நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது வேணான்டாரு
அப்ப லஞ்ச் எடுத்துட்டு போல அவரு
எட்டு போலமா
சாப்ட்டுக்கிரன் டரா செரி செரி செரி பாப்பா ம் யாரும் ஃபோன் பண்ணாங்ளா
எங்கு மா
ம் மச்சான்ட இருக்கு ஏதோ உடம் முடிலேன் சொல்லிட் ருந்த ஃபோன் பண்ணாங்ளா
க்கு ஒடம் முடில அந்த காதுகுத்துக்கு பேன் சௌமி பொண்ணு காதுகுத்துக்கு பேய்ருந்தாங்கள்ல
ம்
மா கட வச்சா எவ்ளோ கஷ்டமா இருக்குனு நமக் தெரியாதாமா
கண்டிப்பா
கு அவுங்களுக்கு அது செட்டா அத நம்ம சொன்னொம்ன னச்சுக்கோங்களே நம்ம சொல்ல கூடாது அது அவங்களா இது பண்ணிக்கட்டு சொல்ட்டுதா நான்‌ எதுவு சொல்லிக்கல
சேரி மா இந்த
படம் ஏங் கொழுந்தனாருக்கு ஒடம்பு செர்ல
ம் என்னா ச்சு
அவருக்கு ப்ரஸராமா
அா அவனுக்கு பிரஸராயிருக்கு தூக்கம் இல
கர்டான தூ ம் இப்ப டாக்டரே நேத்து என்ன சொன்னாருனா
ம்
கோவப்பட்றனால மட்டு ஒருத்தங்களுக்கு ப்ரஷர் வருன் சொல்ல முடியாது
ம்
ஹலோ
கேக்குதுமா சொல்லு
த்தவுங்களுக்கு வந்துட்டு பிரஷர் வருன் சொல்லி சொல்ல முடியாது
ஓ
ஆ இப்ப என்ன சரியான தூக்க இல்லாம ஒடம்புக்கு வந்து அந்த தேவையான நம்ம ரெஸ்ட்டு குடுக்காம ஓடிட்டே இருந்தனாலுமே நம்ளுக்கு ப்ரஷர் வருமாமா
ஓ
அதே மாரி அ ஷுகருமே பாத்தீங்கனா ரொம்ப கோவப்பர்றாங்ள
ஆமா
டென்ஷன் ஷுகர் வருமாமா அப்பின்லா இருக்காமா
சுகர்ல டென்சன் சுகர் வேறருக்குதா
ஆமா நெறைய பேர நோட் பண்ணிக்கங்க அவுங்க ஷுகர் லெவெல்லா ரொ ம்ப கன்ட்ரோலா இருப்பாங்க ஆனா அவுங்ளுக்கு சுகர் இருக்கு
ம்
தா அவுங்க வந்து இந்த கோவத்துனாலதா உ என்ன பாத்துட்டு உனக்கு எதுவு அது மாரி சுகர் எதாவுது இருக்கான் சும்மா இருங்க டாக்டர் எனக்குலா ஒன்னு இல்ல அப்டின்ன
நீ ரொம்ப கோவப்பட்றங்கன் ட்டு‌ உனக்கு வந்துருக்குன் முடிவு பண்ணிருப்பாரு ம்
அப்பல்லா இருக்குன்னு சொல்லி நேத்தா நேத்தா டாக்டர் சொன்னாரு
உ
சொன்ன ஓவிக்குதா ஃபோன் பண்ணி சொன்னே பாப்பா நீ பாரு கொஞ்சமாச்சு கொழு கொழுதுனாருக்கு ரெஸ்ட்டு குடு அவருக்கு தூக்கோ ரொம்ப முக்கியோ ஓனர் கிட்ட நீ பேசு
உ
இல்லக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி கூட லீவ் போட்டா சம்பளோ புடிக்க மாட்டாரு இப்ப கல்யாணத்துக்கு அப்ப இப்ப ரீசென்டா வந்து லீவ் போட்டா சம்பளத்த புடிச்சிர்றாரு
உ
எல்லாமே இருக்கும்லமா யாரா இருந்தாலு
அவருக்கு வாடகை கொடுக் உ குடிக்கணு எல்லாமே இருக்குல்லப்பா
ஆ மா மா
கல்யாணோ வேர பக்கோ வந்துருச்சு அ அதுக்கு செய்வாரு நறையா இருக்கு தாளில இவங்கதா செய்னு ஆ லீவ் நறையா போட லோ செலவு இருக் குது என்ன பண்றாது அந்த டென்ஷனே அதிகமா இருக்கா அது இப்ப தங்க வைக்கிற வெலக்கி அந்த டென்ஷனே அதிகமா இருக்கு
உ உ அத தாண்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோ இப்ப நிக்கிறாங்க திடீர்னு போய் வெலிய போய் இப்ப அ ஏங்கா வீ திடீனு வீட்டுக்கு கெஸ்ட் வன்ட்டாங்க போ பால வாங்கிட்டு வாங்க ஜூஸ் வாங்கிட்டு வாங்க அத வாங்கிட்டு வாங்க இத வாங்கிட்டு வாங்க ன்னா அதுக்கே காஷ்
அதுக்கு ஐந்நூறுஆய்யிரோ ரூபா ஆயிருபாப்பா இப்பா ஒரு பத்து பேர் வர்றாங்க அப்டின்னா அதுக்கு தகுந்த மாரி பால் வாங்கணுமா ஜூஸ் வாங்கனுமா அதுக்கு காசு அதுக்கெல்லா போய் அவங்ககிட்ட கேட்டுட்டு க முடியுமா அதல்லா வாஸ்தவ தா பாப்பா சரி பாப்பா உன்ன எந்திரிக்கல
இல்லம்மா ஏந்த்ரிக்கல மருந்து ஊத்தி தூங்க போட்டிருக்கனா
ஆ சாப்புட்டுச்சா இல்ல ஒரு சும் பேருக்கு ரெண்டு வாய் வெச்சுட்டு உட்ருச்சா
பேருக்கு ரெண்டு வாய் வெச்சுட்டு அவ மெச்ச மெச்ச மிச்சத்தைதா நா தின்னுட்ருக்கே
சேரிமா சேரி சேரி சேரி ஆ
ஒரு நிமிஷோ லைன்ல நா தண்ணி குடிச்சுக்கிற ஆ காரமா இருக்கு
காரமா பாத்து தம்பியு தம்பி பொண்டாட்டியு ஃபோன் அடுச்சாங்களா
இல்லம்மா நாந்தா கூப்ட்டங் காலையில
ஆ
ஆவம் ஃபோன் சுச்சாப்பு
ஓ
இவளுக்கு ஃபோன் பண்ணா பதினொன்ற மணிக்கு கூப் ப்பறா அப்பவே எந்திருக்காம ஆ அலோ அப் அப்புடியா நீ நல்லா தூங்குஞ் சொல்லிட்டு ஃபோன வெச்சுட்ட
நைட்டு தம்பி நைட்டு வேலையில அதனால அவ போ வீட்ல ஆம்பளைக இல்லனா தூக்கோ வர் வராதுப்பா சும்மா பொறண்டுட்டே இருந்துருப்பா இல்னா ஃபோன நோண்டிட்டு படுத்துருப்பா
ஆமா
அதுனாலதா பகல்ல தூங்குறா
மா இப்ப நா கயிறு மாத்தணு எப்ப கயிறு மாத் த்த
பெளர்ணமிக்கு முன்னாடியே கேட்ருக்குலாமுல நாளைக்கு அத நாளைக்கு நாலாண் இன்னைக்கும் பெளர்ணமி
அது பௌர்ணமி அன்னைக்கு மாத்
நாளைக்கு சனிக்கெழம மாத்தக் கூடாது ஞாயித்துக்கெழம மாத்து ஆ காலையில மாத்து
ஓகேம்மா
ஞாயித்துகெழம காத்தால மாத்திக்க
எதுக்கு எங்க மாமியார்ட கேட்டு
ஆமா அ அதுவ கரெக்ட்டு தாப்பா உம் மாமியாருட்ட கேட்டுக்கா ஏன்னா உங்க வீட்டு பழக்கோ எப்டின் தெரியாது
ஆமா ம் ஏனா‌ நானு கட்ட மாத்துறன்னா தலைக் ஊத்திட்டேனா அனால மாத்த முடியில அது என்னனு கேட்டு மாத்தணு
சேரி செரி அத அவுங்ககிட்ட கேட்டுட்டு இது பண்ணு ஏனா ஒவ்வொரு தவுங்களுக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்கு ஒந் தங்கச்சி ஃபோன் பண்ணாளா?
ஏந்தங்கச்சியா ம் நேத்து நாந்தா ஃபோன் பண்ணே என்னன் சொல்லி பா த்தமா மாப்புள கூப்புட்டே இருக்கா இதுமா
சேரிமா கட் பண்ணிரு